ஓ கால் கனெக்டாயிடுச்சு கேக்குதா நா பேசுறது கேக்குதா
நீங்க பேச நல்லா கிளியரா தெளிவாருக்கு நா பேசுற கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா இல்லயா
சொல்லுங்க நல்லாவே கேக்குது உங்களுக்கு கே க்குதா இல்லயா
நல்லா சூப்பரா கேக்கு சொல்லுங்க சொல்லுங்க டாஸ் சொல்லுங்க ம்
ம் தலைப்பு பத்தி சொல்லுங்க தலைப்பு சொ சொல்லுங்க
தலைப்பு வந்து ஒரு ஃபே ஃபேமிலி பைட் குடும்ப சண்டை குடும்பத்துல எதனால சண்ட வருது அண்டர்ஸ்டாண்ட் வந்து எதனால பண்ணலா இது புரிஞ்சிக்க மாட்டேங்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு
ம் பண்ணிருக்கமாட்டாங்க அப்டின் சொல் சொன்னா சரி இப்போ ரீசண்டா ஒரு சம்பவொ இப்பதா இப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோங்றதுக்காக கட கடன் கோவ வந்து கண்டமேனிக்கு வார்த்தைகள விட்றாங்களா இதெல்லா எப்டி பகையா மாறி நின்றோ ப்படே மனசுலே நிக்கு
யாரு வந்து பகையா மாரி நிக்குது
நிக்கு அதாவது இப்ப ஏதோ தப்பு தெரியாமதா பண்ட்டாங்க தப்புதா பட்டாங்கன் வச்சுக்கோங்களே அதுக்காக ஒடனே கண்டமேனிக்கு திட்றது அது நல்லாவாருக்கு சொல்லுங்க
ஆ நல்லாருக்காதா
ஆமா அப்ப இது எப்டிருக்கு கோ கோவங்க மனசுல ஒரு மாரி நிக்குமா அந்த கோவொ எங்கயாது ஒரு எடத்துல காட் ட்டமோது அது வெறுப்பாய்ருமா வெறுப்பு அப்டியே பகையாய்ருமா அப்ற என்ன டிஷூம் ஆய்ரு
ஆ ஆக மொத்தல வந்து ஆ ஒரு ஆனா அப்டே பேசி பேசி தா சண்ட வந் சால்வ் ஆய் ஆ
திட்டவே கூடாதுன் சொல்லல ஆனா இந்த மாதிரி திட்டிருக்க வேண்டாமே
ஓ அப்டி யார் திட்னா அப்டி யார் திட்டுவாங்க சண்ட போட்டங்ளா சொன்னீங்னா பரவால்ல
திட்றவங்களுக்குலா தெரியு நார்மலா யாரு திட்றாங்ளோ அவங்களுக்கெல்லா தெரியு நம்ம என்ன அதிகமா திட்டிட்டமோ அய்யய்யோ அப்டி சொல்ற அப்பற யோசிச்சு பிரோஜனமேல்ல திட்றக்கு முன்னாடி து
ஆ இப்ப வந்து திட்றவங்க வந்து கரெட்டா பாத்து திட்ணுங்கிரீங்க தி தப்புல பாத் திட்ணுங்குறீங்க
ஆமா வார்த்தைகள கொஞ்ச கவனமா அப்டியெல்லா இருக்க முடியுமாங்க ஒரு மனுஷ் னால ஆ அது யார் சொல்றாங்க நீ நீங்களா சொல்றீங்க சொல்லி புரிய வக்கனு அப்டிதானங்க ஆ
விரோதி
ஆ ரெண்டு நிம்ஷ் முன்னாடி சொல்லி புரிய வச்சிருக்லா
என்னங்க புரியில
இல்லங்க சொல்லுக நம்ம வந்து அமைதியாவே இருக்கக்கூடாது
அமைதியாவேல்லைங்க நீங்கதா பேசிட்ருந்திங் நீங்கதா வந்து பேசிட்ருந்திங்க சேரி அனாலா சைலண்டாருந்த நானு நீங்க இப்பந்து ஆக்சுலா வந்து சண்டேங்குற வந்து பாத்தீங்னா எலால் எலா வரு சண்ட சண்ட வரதா செய்யு வீட்ல ஒரு ஃபேமிலி பிரச்னையு ஃபேமிலி பிரச்னையு ஹஸ்பண்ட் அன் ஒய்ஃப் லவ்வர்ஸ் சண்ட வரு அது ஒன்னே சார்ட்டவுட் பண்ணுன் நீங்க நெனைப்பிங்க ஆனா கோவத்ல ஒருத்தவ் ஒ ஒருத்தள் கோவ உணர்ந்துரு போய்ட்டு சமான படுத்த நெனைக்குமோது அச்சலா கோவ வருது ஒர் அஞ்சுநிம்ஷோ பத் வுட்டுட்டு திரும்பி நாம போயிட்டு அவ சமான வஸ்ட்டு சாரி கேக்கதா ஒரு மெயின் திங்கிங்கே ஃபஸ்ட்டு அங்கிட்ட சாரி கேக்ணு
அது ஓகேங்க இருக்கட்டு நீங்க என்ன நெனக்கிறீங்கனா அப்றமா சமாதான பண்ணிக்கலா அப்டின் நெனைக்றீங்க அதா கோவத்தோட கோவ்மா பண்ண வேண்டா அப்டி சொல்லிட்டு எந்த ஒரு விஷுத்தியு சூட்டோட சூட்டா பண்ணணு அப்டி சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது ஒரு எக்ஸாம்ப்ளே சொல் சொல்லிருக்காங்க என்ன அப்டின் சொன்னா கோவோங்றது ஒரு எ எச்சில் எல மாதிரி அப்ப அந்த கோவுந்த அந்த எச்சில் எலய ஒடனே நம்ம தூக்கி போட்ணு கண்ணு முன்னாடியே உச்சுமோ உக்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா எச்சி எலய எவ்ளோ நேரோ பாக்க முடியு பாக்க முடியாது அப்டிதானங்க இப்போ அதுக்காக தா
ஒரு அஞ்சு நிம்ஷோ வந்து பொறுமையா இருக்றனால என்னன இது எதுமே ஆக போறதில்ல ஒரு ஃபைவ் நிமிஷ்
தா பரவாலன் சொல்றீங்ளா
னே அஞ்சு நிம்ஷ சேரி ரெண்டு வேரு ஹைப்ல இருக்கோ ரெண்டு பேருமே ஆ ஹை இதுல இருக்குமோது ஹைப்ல இருக்குமோ ரெண்டு பேர்
ஒருத்தங்க எறங்கி போறதுல தப்பு இல்லலாங்க
எறங்கி போம்போது அவுங்ளால எறங்கி கோ போது இந்த அந்த ச இது பண்ண மோது அவுங் வந்து எச்சாலு கோவாமா தா பேசுவாங்க
கண்டிப்பா அப்டிதாங்க பேசுவாங்க ஏங்க ஒருத்தங்க எறங்கி போனா ஒருத்தங்க ஏறிதா பேசு வாங்க எறங்கி போறவங்க எறங்கி போறதுல தப்பு இல்லல்ல வேணு அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கூட வேணு நமக்கு தக்க வச்சுக்குணு அப்டிங்கறதுக்காக ந்து நம்போ எறங்கி போறதுல நம்ம யாரு வேற யாரு கிட்டயு இல்ல நம்மக் அந்த ரிலேஷன் கண்டிப்பா வேணு அவுங்க நம்மள அசிங்கப்படுத்தறாங்க அதனால ஒவுங்ளுக் காசு பண எதாவ்து குறையிதா
அப்புல்லா ஒன்னு இல்லைங்க அசிங்க படுத்தலா எதூ ஆகப்போறது
போதா கெடயாது என்ன அப்ப அவுங்க கிட் ட அப்டி எறங்கி போறதுல என்ன கொறஞ்சு போய்ருன் நெனைக்குறீங்க நீங்கப்ப
ஒண்ணு இல்லைங்க என்ன கொறஞ்சு
ம் ஒண்ணு கொறஞ்சு போகாது அப்ற ஏன் அந்த ஒரு விஷ்யத்த அது ஒரு பெரிய ஒரு விஷ்யமா எடுத்துக்குறீங்க
ன்ன இப்ப வந்து எறங்கி போறது வந்து ஏன் வீட்ல அவங்க நா நீ சொன்ன விஷ்யு கர்ட்டுதா அவ திட்டு மோது நம்மு வாங்கின்னு தா ஆனா அது வந்து அவுங்க வந்து அவுங் அவுங்ககொஞ் அஞ்நிம்ஷோ உட்ருனு அவுங்குளு ஒரு கோவுகொஞ்சு கம்மியாகு அப்பயு சாரி கேட்டு அவுங்க சமானப்படுத்தி கர்ட்டா இருக்குன்தா நா சொல்ற ரெண் நிம்ஷோ மூன்நிம் ட்டு ஓரத கேப்புல்ல ஒண் ஆகபோறதுல்ல அவுங்க வந்து நீங்க சொல்ற விஷ்யோ உங்கள்க் உடனே சாரி கேட்டீங்னா நல்லது நல்லா அதுனா கர்ட்டு கர்ட்டுதா அதுல உடனே அது சண்டையோட சண்டேவா சாரி கேட்டா அவுங்க உள்ளி ஹைட்வெய்ட்டாத்தா பண்ணாங்க டெண்ஷனா பண்ணாங்க அதா வேணுனே சொல்ட்டு சாரி கேட் தப்புகிறீங்ளா
ஏங்க இப்போ ஹய்ப்பரோட இப்ப என்ன இப்போ ஒரு பிரச்சன் நடக்குது பேசிகிட்டேருக்கீங்க ஃபோன்ல பேசிட்டேருக்கீங்க உங்களலா பேசி ப்ரோஜனமே இல்ல அப்டின் சொல்லி ஃபோன அப்டியே அந்த நிம்ஷோ கட் பண்ணிட்டு போறதுக்கூ கட் பண்ணிட்டு அடுத்த செக்கண்டே கூப்ட்டு செரி நா தா தப்பண்ண சாரி அப்பிடின் அந்த அடுத் த செக்கெண்ட் ஃபோன் பண்ணி திரும்ப சொல்றதுக்கு ஒரு வித்தியாச இருக்குலங்க கட் பண்ட்டு திருப்பி நா ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு வந்து பேசுறமா அப்டி சொல்றக்கு அடுத்த செக்கெண்ட்டே அடுத்த காலே ஒடன பண்றது அவங்க அடுத்த கால் அட்டன் பண்ண மாட்டாங்க நெனைக் க்குறீங்ளா ஒரு ரெண்டு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா திரும்பி பண்ணா அட்டன் பண்ணுவாங்க ப்பா அவுங்க அந்த ரெண்டு கால் மூணு கால் பண்ணும் போதே அவுங்க என்ன ஆய்ருவாங்கனா ம்ச் அதுலந்து கொஞ்ச அந்த கோவ ஹய் ப்பர்லருந்து கொஞ்ச கீழ எறங்கிடுவாங்குகனு வச்சிகொங்ளா கண்டிப்பா அட்டன் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் மூணு கால் நாலு கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க ஆ கண்டினியூஸ்னா ஒரு அஞ் கால் பண்ணுபோது உங்களுக்கும் அந்த ஹைப் கொஞ்ச கொறைச்சிடு அவங்களுக்கு இறங்கிடு ஆனா என்ன நீங்க அடுத்த செகண்டே கேட் ட்ட மாரி அர்த்த ஆயிடு ஏன்னா நீங்க கால் பண்ணி டிங்க அப்ப நீங்க இறங்கி போயிட்டீங்கனு அர்த்த அப்ப அவங்களுக்கு ஃபீல் ஆயிரு சரி ஓகே அப் ஆனா என்ன அங்க போய் பேச ங்கனாலு அவங்க அப்படிதா பேசுவாங்க ஆனா என்ன அந்த நிமிஷம் அடுத்த சகேன்ட் கேநே நீ எறங்கி போயிட்டங்க தானே இதே ஒரு பத்து நிமிசம் கழிச்ச நீ வந்து கால் பண் ணா இவ்ளவு நேர உனக்கு தேவைப்பட்டு சல்சா அப்டி இருந்தாலு அவங்களோட எண்ணோ அந்த கோவ வேற லெவலுக்கு தான போவு
பத்து நிமிஷ பேச கால் பண்ண சொல்லுங்க ஒரு ரெண்டு நிமிஷ மூணு நிமிஷ கேப் விட்டு திரும்பி அவங்க இவள தேவைப்பட்டுச்சுன்னு நீங்க நெனைக்கிறது கரெக்டான விஷயம்தா நீங்க சொன்ன விஷய கரெக்டா தா இருக்கு கேப் விட்ட அது வந்து உனக் உனக்கு இவ்ள நேர தேவைப்பட்டுச்சா நீ கால் பண்ற எனக்கு பேசற வைக்க கூட அப்டின்னு சொல்ட்டு அவங்கள அது டேன்சன் ஆவாங்க இல்லன்னு சொல்ல அது நீங்க சொல்ற பாய்ன்ட்டு யோசி யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு தா
உம் கண்டிப்பா
பயட்டுதா நீங்க சொல்றது அதயு நம்ம கொஞ்ச இது பண்ணல தா யூட்டிலைஸ் பண்ணிதா அது கொஞ்ச யோசிச்சுதா பாக்கனு அதையு
உம்
அப்பறமா வேற எத் எதுகாகல சண்ட நடக்கும் அப்டின்னு சொன்னா நம்ம ஒரு விஷயங்க எதிர்பார்த்து அந்த விஷய நடக்கலனா சண்ட வரு நார்மலா செரிங்களா அதாவது நம்ம எல்லாருக்குமே நெனைக்கிற பதில் நெனைக்கிற விஷய நடக்காது அதெல்லா ஓகே ஆ ஆனா என்ன சில சில விஷயங்கள் பண்ணணும்னு எதிர்பாத்த